ஆ கேக் ஆ ஓகே ஓகே ஓகே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லிட்ருந்தீங்க அதா
அய்யய்ய என்ன சொல்லிட்ருந்தே
ஆ அந்த ஏதோ ஆ அந்த படத்துல வர்ற மாரி ஆ வளந்திருப்ப அதுக்கு நா என்ன பண்றது அத அவ கண்டிப்பா, ஆ
இல்லைன்னா அதுக்கு அந்த மாரிதா நம்ப நெலைம
ம் இல்ல இதோ இதோட வந்து எங்க வீட்ல வந்து அதுவே ஆப்போசிட்டா நடக்கு எங்க அண்ண அதாதா அதே மாரிதா நடக்கு சொல்லப்போனா நா நா வந்து ஹைட்டா இருப்ப அவர விட கொஞ்சோ ஹைட்டா இருப்பே அவர் வந்து இன்னா சொல்லுவாருனா ஏ என்னோட சாப்பாடல்லா இவனே சாப் ட்டா ஹைட்டாவாம எப்டி இருப்பா அப்டின்னுவாங்க நம்ம அவ்ளேவா சாப்டவே மாட்டோ அது வேற நம்மளு க்கு நம்மளுக்கே தோணு நீ ஏண்டா வளர்ற இன்னு கொஞ்சோ வளராதடா எதுக்கு இது போது அப்டின்ன மாரி தோணு ஏ வளந்தன்லா தோணு ஒரு ஒரு டைமு
ஓ
குள்ளமாவே இருந்திருக்லா போல அப்டின்னு சொல்ட்டு அது இல்லாம பத்தாததுக்கு வந்து அதிக டிஸ்அட்வான்டேஜ் நம்ளுக்கு ரொம்போ ஏனா கொஞ்சோ வளந்துட்டோனு வச்சுகோயே ஏ அவனுக்கு ஹைட் எட்டாதுடா நீதா வளந்துட்டல போ அப்டின்னுவாங்க இந்த ஆ அத எடு இது எடு கிளீன் பண்றதா இருந்தா கூட எதனா வந்து பெரிய பெரிய வெய்ட் ஏ அவனால எடுக் க முடியாதுடா அவனால எடுக்க முடியாதுடா அவ ஒல்லியா இருக்காண்டா நீ போடா இதோட கொஞ்சோ குண்டாருந்தா அது போது அ நீ போடா நீ போடா நீ ரொம்ப ஸ்டென்தா இருக்கடா அப்பதா சொல்லுவாங்க, நீ ரொம்ப ஸ்டென்த்தாகரு க்க நீ வந்து தூக்குவ எதுவாந்தாலு அவ ஒடச்சிருவா கைய ஒடச்சிப்பா அப்டின்னு சொல்லுவாங்க
அதுலயு ஒண்ணு இப்ப என்னன்னா ப்ரோ இந்த நோம்பி அன்னிக்கி வீட்லா கிளீன் பண்ண போது நம்பளதா கூப்டுவாங்க ஏனா அவனுக்கு பண்ண தெரியாது நீதா பாத்து நல்லா பண்ணுவ தொட்டி கிளீன் பண்ணாலு நம்பளதா எறக்கி வுடுவாங்க தொட் டி நீ தா சின் நீதா நல்லா பண்ணுவ அவ வரமாட்டேங்கிறா அவ சொன்னபடியே கேக்க மாட்டேங்கிறானு என்னமோ அவன திட்ற மாரி நம்ம முன்னாடி இது பண்ணுவாங் சொ டி டிலா எறக்கிவுட்ருவாங்க அப்பரோ அங்க தேளு பூரா தேளு பூராலா இருக்கு
அ ஓகே ஓகே என்ன வந்து எங்க வீட்ல எப்டின்னா பெட் இருக்கு எப்பயுமே நா எ பிரதர் தா படுத்துப்போ அந்த பிரெட்ல வந்து எப்பயுமே அந்த பெட்டு நா தா கிளீன் பண்ணு ஏனா வந்து எங்க வீட்ல வந்து அதுக்கு ஒரு பேர் வேற நா நல்லா கிளீன் பண்ணா வந்து அழகாருக் கு வேற யார்னா கிளீன் பண்ணா நல்லாருக்காதுப்பா அப்டின் சொல்லிட் டு எனக்கா நா எதுக்குடா பண்றே இந்த மாரி நானு ஒ வேணுனேப் பண்ணுவ சும்மா வீம்புக்குனு பண்ணுவ சும்மா அப்டி க்ளீன் பண்ணி உற்றுவ ஆ நீ இப்டி பண்ண மாட்டியே எங்க போயிட்டா அந்த க்ளீனரு சீக்கரோ வாங்க அப்டின் சொல்ட்டு சீக்கரோ பண்ணு நீ நல்லா பண்ணுவப்பா அழகா பண்ணுவப்பா உனுக்கு ப்ரைட் ஃப்யூச்சருக்குது அப்டி எப்டி சொல்றது கொஞ்சுவாங்க அப்பதா வந்து நம்ம பெரும்மயா சொல்லுவாங்க ப்பா நீ பெரியா அழகா பண்றப்பா அந்த ஃபினிஷ்டிங்லா சூப்பரா முடிக்கிறப் பா அப்டின்னுவாங்க அதுனாலியே டெய்லி டெய்லி நானாப் பண்ண வேண்டிதா இருக்கு
அதுல இதேவ் நம்ப அதுதா அ இதுலியு நம்பளே டி அதா ஃபஸ்ட்டு பையங்க அடிக்கடி அவிங்களே பண்ற மார் இருந்தா என்னா சொல்லுவாங்க அவ தான எப்பயுமே பெட்டக் க்ளீன் பண்றா நீயா க்ளீன் பண்ற அப்ப அவனுக்கு தா இன்மே பெட்டு நீ இனிமே அப்டின்னுபாங்க இதா நம்
நம்மல்லா க்ளீன் பண்ணா எதுவுமே சொல்ல மாட்டாங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஏய் போட்டா பார்‌ அங்க போய் படுத்துக்கோ
அண்ணே அதா அவனுக்கு கொஞ்சோ எடோ வுட்டு படே அப்டிம்பாங்க
நீங்க வேற எங்க அண்ண வேலைக்கு போறான் சொல்ட்டு அயன் பண்றதென்ன என்ன தா டா ர்ச்சர் பண்ணுவாங்க டே அவே வேலைக்கு போறான்டா அவனுக்கு டைம் ஆவுது அ அயன் பண்ணு அவனுக்கு டைம் ஆவ்துரா அவ சாப்புட்ணு வேற நீ அயன் பண்ணேன்னா நா சொல்லுவ செரி அவ நாலு மணிக்கு தான போறா ஒரு மூன்ரைக் ஏன்ச்சிப் பண்ணிக்கலால்ல அவ வேல அவ பண்ணிக்கலா இல்லன்னா ஏ அவ தூங்க வேணாவாடா அவ் வேலைக்கு போறான்டா அப்டின்வாங்க நானே தூங்கல என்னயே நடுஜாமத்துல எழுப்பியூட்டீங்க
எனுக்காக அயனுங்க
அ
உங்களுக்காது அயனுங்க எங்க அண்ண ஸ்கூலுக் போயிருப்பா நானு ஸ்கூலுக்கு தா போவே அவ அந்த நாய் சீக்கரோ எழுந்துரிச்சி கெளம்பாதுக் கெளப்பனு அவனுக்கு டைம்மாச்சி எண்ண தொடச்சூட்டு தலசீவூட்டு பவ்ட்ரு அடிச்சூடு நீ ஒரு காலுக் சாக்ஸ்ஸு மாட்டி உடு நா ஒரு காலுக் சாக்ஸ் மாட்டி உடு சூவ மாட்டி உடு அவங்கட்டிக்கு அப்புடில்லா கொடும்படுத்துனாங்க தெரியும்
ஐயையோ ரொம்ப பாவங்க நீங்க ரெடி ஆவ மாட்டிங்களா மோஸ்ட்லி வந்து பொண்ணுங்க ரெடி ஆவதா லேட் ஆவுன் நெனைக்கிற
இல்ல அவன் ப்ரைவேட் ஸ்கூலு அதனால சீக்கரோ பஸ் வந்துரு
நீங்க வந்து ஒம்போதுரைக்கி
ஒம்போதரைக்லா இல்ல ஒம்போது மணிக்கு ஸ்கூல்ல இருக்குனு
நா ஆ ஆ
அதனால அவுனுக்கு அவுனுக்கு என்ன தொடச்சு உடு அதுவு செய்லேனா அவ்னிக் என்ன தொடச்சு உட்டு தலசீவுணு நா அவ்னக் தெரியாதா அவுனுக் டைம் ஆவுதுல ஆமா அவுனுக்கு எ எண்ண தொடைக்றதுக்கு அவ்னுக் என்ன தல சீவ்றதுக்லா நான் தா இது பண்ணோ அவ்னுக் டைமாச்சு சா அந்த சாக்ஸ் ஸ எடுத்து கால்ல மாட்டி உடு அவன் என்ன பண்றான் அவன் சும்மாருப்பான் அவன் சும்மாதா அதளா ரொம்பக் கொடும அதுக்கு நா வெச்சு செஞ்சுட்டேங்க
இன்னப் பண்ணிங்க
அவன் வந்து காலேஜ் போய்ட்டான்னா நா காலேஜ் படிக் கும் போது என்ன ஆய்ட்ச்னா நா எந்துரிக்க மாட்ட ஏழ்ர மணிக்கி எந்துரிப்பேன் எனக் எந்திரிக்கும் போது சுடு தண்ணி ரெடியாருக்குணோ தண்ணி ரெடியாருக்கும் நா போய் குளிச்ட்டு வந்து கெளம்புவே எட்டே காலுக்கு பஸ்ஸு சாப்புட மாட்டே அப்டியே கெளம்பிடுவே
ஓகே
இந்த மாரிலா கொஞ்ச நாள் பண்ணிருந்த எங்கம்மா சாப்புட் அல்சர் வந்துற போது ஒரு வேலயு செய்யறது இல்ல சாப்புடவு மாட்டேங்குறா அப்டின்னுலா திட்டுவாங்க
நம்ம வந்து எங்க வீட்ல எப்டிதா எங்க அண்ண ரெண்டாவது அண்ண அப்டிதா பண்ணிட்டு இருந்தா நீங்க சொன்ன மாரி காலேஜ் போம்போது ஆமா ஆமா ஊட்டியல்லா விடுவாங்க நம்மளுக்கு லேட் ஆவுமா நம்ம சொல்லுவோ இல்ல எனக்கு டைம் ஆய்ச்சு நா போய்ட்டு வர சாப்புல்லயாடா னா சாப்பல்ல அப்டினு சொன்ன வச்சிகோய
அய்யோஸ் அய்யோ அவ சாப்புடாம போறானே சாப்புடாம போறானேட்டு இதாயிரு இதா அம்மா எனக் ஊட்டி விடுமே அம்ம எனக்கு ஊட்டி விடும ஏல்ற கழுத வயசாகுதே போய் எடுத்து சாப்புடுவ உன்னமா உனக்கு உண்ணமா ஊட்டி உடுவாங்க வயசு என்ன ஆவுது அப்டிம்பாங்க அவனுக்கு மட்டு ஊட்டி உட்ட அவ பைய அவ அ அவனுக்கு டைம் ஆச்சு எனக்கு தானே டைம் ஆகுது நீ சீக்கிரமா எந்திரச்சு நீ கெளம்பணு உனக்
ஆ ஆ அப்டிதா சொல்லுவாங்க கண்டிப்பா நானு பாத்துருக்க எங்க அண்ணனுக்குல்லா ஊட்டுவாங்க பட் வந்து எனக் வந்து எப்டி சொல்றதுனா நா சொல்லுவன் இந்த மாரி ஓகே நீங்க பண்ட்டிங்க பட் டைம் ஆய்ச்சி எனக்கு அப்டின்னுவானா சேரி டைம் ஆய்ட் ச்சா நா போற அப்டின்னுவனா சேரி போயிட்டு வா அப்டின்றுவாங்க ஊட்டி கூட உடமாட்டாங்க ஒரு ஃபார்மால்ட்டிக் எப்டி சொல்றத் ஏன்னா ஊட்டி உடட்டா அப்டின் ஒரு வார்த்த கூட கேக்க மாட்டாங்க ஆனா ஸ் திட்டுவாங்க அதான் திட்டுவாங்க பட்டு் வந்து ஏன் சாப்டாம போற சாப் ட்டு போ பொறுமையா லேட் ஆனாலு பரவால்ல அப்டின் சொல்ட்டு திட்டு வாங்க ஓரளவு இந்த கேரிங்லா இருக்கு ஏன்னா அவ் மய்ங்கி ஊந்துருவான் அப்ப கூட சொல்லுவாங்க எதுனால அந்த கேரிங்கு நீ போறப்பா தம்பி மயங்கி ஊன்டன்னா யாரு கூட்டு வர்ரது திருப்பி போப்பா சாப்ட்டே போப்பா ஆ அது பத்தாத ஒரு நீ எங்கேயாவது மங்கி ஊன்ட்டன்னா எப்டி கண்டுபுடிச்சு நாங்க வர்ரது அந்த எடத்துக்கு அப்டின்னு சொல்ட்டு அதனாலதா
அவ அப்றோ அவ வந்து சின்ன வயசுல இருந்த எல் கே ஜி யோ யூ கே ஜி யோ படிக்கும் போது ஸ்கூல் லீவ் போடாம போயிட்டேனா அதுக்கு ஏதோ அப்ப வந்து ஒரு ப்ரைஸ் மாரியு சர்ட்டிஃபிகட்டு குடுத்துட்டாங்களா அவன் ஒரு நாள் கோட லீவ் போடாம போயிட்டா நீ போறியா பாரு எனக்கு ஸ்கூ ல் போறதே புடிக்காது நா மழ வந்தா நியூஸ் பாக்குற ஆளு
ஓகே ஓகே நானு அந்த மாரிதா ஆ நானு வந்து செக் செக்கண்ட் ஸ்டேன்டர்லயோ தேர்ட் ஸ்டேன்டர்லயோ அந்த ப்ரைஸ் வாங்குனே பட் வந்து நம்மளுக்கு விவரம் அறியாத வயசு அப்போ அதனால டெய்லி ஸ்கூலுக்கு அம்ச்சு உட்டுருவாங்க நானு போயிடு எனக்கு சொல்ல போனா வந்து எ கூல் டே டேஸ்னா ஆ சின்ன வயசுலருந்து எங்க அண்ண ஆல்ரெடி ரெண்டு பேரு ஸ்கூலுக்கு போறாங்க சின்ன வயச்ல நா அப்ப எல் கே ஜி யு கே ஜி படிக்குபோது அப்போ அவுங்கள பாக்குபோதுல்லா வந்து நானு ஸ்கூலுக்கு போனு இவுங்கள மாறி நா வீட்ல தா இருப்பே சொல்லப்போனா கார்ட்டூன்ஸ் பாத்துட்டு இருப்பே ஓகேவா அதனால வந்து இவுங்கள மாறி நானு ஸ்கூலுக்கு போனு எனக்கு ஆச அப்போ இவுங்கள மாறி போய்ட்டு ஒரு மூனு மணிக்கு வீட்டுக்கு வரணு நானு நா சொல்லுவ எங்க அம்மா கிட்ட நா போனேனா வரவே மாட்ட நால்ரைக்கு தா வருவே ஸ்கூலுக்கு போன நா அப்டின்னு சொல்லிருக்கே எங்க அம்மாவு சொல்லுவாங்க இத அதெல்லா நீ சொல்லியிருக்கடா அப்டின்சு சொல்லிட்டு சின்ன வயச்ல என்னாச்சு எனக்கு ரொம்ப புடிக்கு ஆனா ஸ்கூல்னா ஏனா இவுங்க ரெண்டு பேரு நம்ம இருக்காங்கள்ள அவள பாத்து ரொம்ப புடிக்கு போவ போவ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப் றமா வந்து ஃபர்ஸ்டு டே போனே ஃபர்ஸ்டு டே போனா சுத்தி எல்லா அழுதுட் இருக்காங்க நா சிரிச்சுட் இருக்கே என்னடா இவுங்க அழுதுட் ருக்காங்க அந்த ஸ்பைடர் படத்துல்ல வர்ற மாறி வில்லன் மாறி சிரிச்சுட் இருக்கே
ஆனா அந்த இதெல்லா நல்லா இருக்கு தானங்க அப்டிலா சிரிச்சுட்டு இருக்குறது
ம் நல்லா இருக்கு பட் வந்து ஏ அழுவுறாங்க நா அப்போ நம்மளுக்கு விவரோ அறியாத வயசு எதுனாப் பூச்சி கீச்சி கடிச்சுச்சா பூச்சி கடிச் சா தா அழுவாங்க எனக்கு மோஸ்ட்லி பூச்சி கடிச்சா தா நா அழுவே ஓகேவா அதால பூச்சி எதுனா கடிச்சு ச்சா சொல்ட்டு யோச்சுட்டு இருப்பே அப்றமா வந்து அவுங்க பேரண்ட்ஸ் உட்டு போயிடுவாங்க எங்க வீடுனா எங்க வீடு பக்கத்து தெருல தா எங்க ஸ்கூல் அப்போ நா படிக்குபோது ஓகேவா அதனால வந்து எங்க அண்ணனுடயே வந்துருவே மோஸ்ட்லி அதனால வந்து பேரண்ட்ஸ்லா வர மாட்டாங் பேரண்ட்ஸ் வுட்டு போனோனே அத பாத்து நெறய பசங்க அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க செரி செரி எல்லா அழுவுறாங் னு சொல்ட்டு நானு அழுவ ஆரம்பிச்சிட்டே
ஓ
நானு அழுக ஆரம்பிச்சிட்ட அப்றோ வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்தா அப்பதா பக் கத்துலயே எ ஃப்ரெண்டு அப்போ வந்து கண்ணு தொட்ச்சு வுட்டா வந்து கன்னத்துல லைட் டா தொடிச்சு வுட்டு நா அழுவாதடா அப்டினா அவனு அழுதுனுருக்கா ஆனா
இங்க வேற ரெண்டு பேரு ரெண்டு பேரு வந்து தொச்சிட்டு இருக்கோ அழுவாதடா அப்டின்னு சொல்லிட்டு ஓகேவா நல்லா இருந்துச்சு சொல்லப்ப அவ வந்து அப்புறமா ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டா அவே எனக்கு
இப்ப இன்னு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்ளா
இல்ல இல்ல ரொம்ப கஷ்டமாதுக்கு அதா எனக்கு எப்டி சொல்றது கேளுங்க நா வந்து எப்டினா ஏ கிட்ட பென்சில் இல்லனா பக்கத்து பையேகிட்ட புடுங்கி பென்சில் வாங்கி தருவா அப்புறமா வந்து மேம் கேப்பாங்க அவேகிட்டருந்து யாரு பென்சில் புடுங்குனாகனா அவனே சொல்லுவா நா தா புடுங்குனே அப்டின் சொல்ட்டு அவனே வந்து தண்டன அனுபவிப் பா எனக்காக தண்டன அனுபவிப்பா அவே அந்த மாறி எ குளோஸ் ஆவா அந்த ஃப்ரெண்டு அத அவே மிஸ் பண்ட்டே அவன அதா ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு கண்டினியூ பண்லா பட் வந்து இப்போ நம்பர் வாங்கி பேச்லா பேரண்ட்ஸ் யாருனா வந்தாங்கன்னா பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் பேசுனாங்கன்னா அவுங்க பேரு ஊர்லா கொஞ்சோ தெரியு அப்ப வந்து இதா நா சொன்னேன பக்கத்து தெருவுல இருக்கறதுனால எங்க பேரண்ட்ஸ் பெருசா ஸ்கூலுக்கே வர மாட்டாங்க எங்க அண்ணுங்க ரெண்டு பேர் இருக்காங்கள அதனால அவங்களுடையே வந்துருவேன் நானு அவங்களுடையே வரதுனால பேரண்ட்ஸ் பெருசா வந்து ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க வந்தா பேரண்ட்ஸ் மீட்டிங் அப் ப்போ ஆன்வள்டே அப்போ வருவாங்க ஆ அததான் அதனால தான் அவனோட பேச முடியாம போயிச்சேன் சொல்ட்டு சின்னதா ஒரு வரு தோ கடைசியா வந்து அவன நா எப்ப பாத்தன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் லாஸ்ட்ல தான் பாத்தேன் அப்புறமா வந்து அங்க வந்து இலிமெண்ட்ரி கிளாஸ் வரைதான் உம் கேளுங்க பிஃப்த் ஸ்டாண்டர் வரை தான் இருக்கதுனால எங்க அண்ணா அப்ப பிஃப்து நான் செகண்ட் படிக்கும் போது ஸ்கூல் மாறணும் அப்டின் சொலிட்டு மூணு பேரையும் ஒரே ஸ்கூல்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா ஒரே ஸ்கூல்ல போட்டாரு அப்போ தான் கடைசியா பாத்தேன்
ஓ
சேர் ஓகேங்க நீங்க கண்டினியூ பண்ணுங்க கட் பண்ற ம்